போன வாரோ
வணக்கம் தோழரே வீடு தா
ஆ கேக்கிறது வணக்கம்
ஆ எப்டி இருக்கீங்க தோழரே
ம் இப்பொழுது என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் ச சத்தமாக இருக்கிறது
நான் இப்பொழுதுதான் தோழரே நன்றாக தூங்கி இப்பொழுதுதான் எந்திருக்கேன்
ம் நான் மதியம் ஒரு பன்னென்டூ மணிக்லா ஏஞ்ச்விட்டே
அப்டிங்ளா தோழரே ஓக்கே புரியுது புரியுது நான் எப்பொழுதும் காலில் அதிகாலில் ஒரு ஐந்து மணி அளவில் எந்திரிப்பே தோழரே ஏனென்றால் நான் இப்பொழுது ம் இருசக்கர வாகனத்திற்காக லைசன்ஸ் வாங்குவதற் க்காக கிளாஸ் போகிறேன் அந்த காரணத்தினால் ஆ அது காரணத்தினால் நான்கு சக்கரத்தை கத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஒரு ஐந்தாறு நாட்களாக போகிறேன் இன்னும் இருபது நாட்கள் இருக்கிறது சி பதினைந்து நாட்கள் இருக்கிறது மொத்தம் இருவது நாள் அதனால் வந்து காலயில் போவத னால் நம்மளுக்கு தூக்கம் அடிபடும் காரணத்தினால் வீட்டிற்கு வந்தவுடனே மிகவும் டயடாக இருந்தால் தூக்கம் வந்துவிட்டால் தூங்கி விடுவேன் தோழரே அதே தான் தோழரே நீங்கள் தோழரே நீங்கள் எப்படி
நானுமே காலையில் எழுந்துக்க லேட்டே லேட் ஆகும் ஆ ஆ ம் நைட்டு மிகவும் இ லேட்டாக தூங்குவேன் ஒரு மணி ஆகி விடுவோ என்ற என்பதனால் கா காலையில் நான் மிகவும் எ லேட்டாக எஞ்சிப்பேன்
ம் ஒரு புரியருது பின்கு என்ன செய்வீங்க
பின்பு சிறிது நேரம் கழித்து சில வேலைகள் இருந்து விட்டால் அத செய்துவிட்டு ஆ ஆ ம் மொபைலை பாத்து கொண்டுருப்பேன் ஏதேனும் பார்த்துப்பேன் மொபைலில் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகி இருந்தால் அதையும் டவுன்லோட் செய்து பார்ப்பேன்
ம் நீங்கள் பொழுதுபோக்கு நீங்கள் எப்டி கழிப்பீர்கள் அல்லவா சொல்லவும்
ஆமாம் நான் ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கின காரணத்தினால் நான் வந்து வீட்டிலேயே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி செய்து லைசன்ஸ் வாங்கினேன்
ஆ உங்கள் டெஸ்ட் டிரைவ்க்கு கூப்படலையா தோழரே
நான் கடந்த ஒரு இரண்டு நான் இரண்டு மாதங்களுக்கு முன்பே டெஸ்ட் அன்டன் செய்து அ ஒரு வாரத்தில் கெடைத்து விட்டது
மொத்தமும் உங்களுக்கு எவ்ளோ ஆகிவிட்டது ஆன்டிங்
மொத்தம் இரு சக்கர வாகனத்துக்கு மட்டும் எனக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் அளவில் ஆகப்பட்டது
ம் நான்கு சக்கர வாகனத்தில் நீங்கள் போடவில்லையா
அதை போடவில்லை அதை பற்றி எனக்கு தெரியாது என்னிடம் அதை நான்கு சக்கரம் வாகனம் இல் இல்லை என்பதால் அ அதை போடவே இல்லை
என்னிடமும் நான்கு சக்கர வாகனம் இல்லை ஆனால் நாங்கள் ஃபியூச்சரில் வாங்கும் காரணத்தினால் எங்கள் தந்தை என்னை கிளாசில் அனுப்பிவிட்டார் ஏனென்றால் இருசக்கர வாகனம் ஒன்றே ஒன்றே வைத்துக் கொண்டு ஃபியூச்சரில் நீ கவலை படுவாய் இப்பொழுது ஒரே தடவையாக எடுத்துவிடு பின்பு நீ நீ வேலைக்கு போம்போது எடுக்கும் எடுக்கும் என்று நினைத்தாலும் உங்களுக்கு டைம் இருக்காது நேரமும் அதற்காக ஒதுக்க முடியாது அதனால் முடிஞ்சளவு இப்பொழுதுதான் ஃப்ரீயாக இருக்கிறது காரணத்தினால் இப்பொழுதே மொத்தத்தையும் சேர்த்து எடுத்து விடு என்று எங்கள் தந்தை சொன்ன காரணத் தினால் நானும் எடுத்து விட்டேன் தோழரே
ம் உள்ளது தோழரே என் தந்தைக்கு தெரியும் ஆ என் தந்தைக்கு பஸ்ஸு எல்லாமே ஓட்ட தெரியும் அதனால என் தந்தையே எனக்கு ஓட்ட சொல்லி தருவார் நான் வெறும் அப் அப்ளை செய்து ஓட்டினால் மட்டும் போதும் ஆனால் இப்பொழுது ஓட்டுவதற் க்கு எதுவும் இல்லாத காரணத்தினால் இரு சக்கரம் மட்டுமே நான் போட்டேன்
ம் புரிகிறது தோழரே புரிகிறது சமீபத்தில் நீங்கள் சென்ற ஒரு சுற்றுலா பயணத்தை பத்தி சொல்லுங்க கேட்போம்
சமீத சமீபத்தில் நானும் என் நண்பரும் மொத்தம் நான்கு பேரும் ஆ தஞ்சை கோயிலுக்கு சென்றோம்
ம்
அதை நாங்கள் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பே பிளான் செய்து ட்ரெயின் டிக்கெட்டை புக் செய்தோம்
அ
பிறகு நான்கு பேரும் அ அரேஞ் செய்வதே மிகவும் தலைவலியாக போகிவிட்டது
ம்
அதன் பின்பு உடனே அரேஞ்ச் செய்து டக்குனு சென்றோம் போகி ஒரே நாளில் அனைத்தும் சந்தித்து கோவில்களும் பல மியூசியம்களும் சந்தித்து அருங்காட்சிகளும் சந்தித்து வந்தோம் அங்கு மக்கள்கள் மிகவும் அன்பானவையாக இருந்தார்கள்
ம்
எனக்கு பிடித்திருந்தன
ம் அங்க‌ நீங்கள் பாத்தது பாத்து வியாப்படைந்த ஒரு இடம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்
ஏ என்னது தோழரே
அந்த அந்த எடத்தில் நீங்கள் பார்த்து வியப்படைந்த ஒரு எடம்
ஆ அந்த இடத்தில் அனைத்தும் ஒரு கலை நியத்தோடு இருந்தன அதுதான் எனக் கு மிகவும் வியப்பாக இருந்தது மக்கள்கள் மிகவும் நம்ம இங்கே இருக்கும் மக்கள் போல் இல்லை அங்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தார்கள் அது எனக்கு வியப்பாக இருந்தன
ம் மிகவும் அன்பாகவும்
ஆமாம் நாங்கள் வந்து திடீரென்று ஒரு ஒரு வயதானவர் ஒரு தாத்தா வந்து எங்க இடம் பேசினார்கள் நாங்கள் வந்து அவரிடை அவரை அவாய்ட் பண்ணி சென்று விட் டோம் ஏ அ இ நாங்கள் முதலில் அவர் அவர் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று நனைத் தோம் தவராக
ம்
அது மிக பெரிய தவறு என்று அ
பிறகுதான் உங்களுக்கு புரிஞ்சது ம்
பிறகு எனக்கு அவர் வந்து நல்ல மனதுடன் எங்களிடம் பேச முயங்கின்றிருக்கார் அதை எங்களுக்கு பிரிய புரியவில்லை
ம்
அது ஒரு ஆ மனதை எங்களை அடித்து விட்டது
புரிகிறது புரிகிறது தோழரே சில நேரத்தில் அது மனிதராக இருக் எடை அதாவது பாப்பது பார்த்து எடை போட்டு தப்பாக நெனைத்து விடுவார்கள் அது கவலப்
ஏன் என்றால் நமது சூழ்நிலை இங்கு வந்து அப்டி இருக்காது நம்ம அது வந்து இங்கே எல்லாரிடமும் நம் பேச மாட்டோம் அல்லவா
ஆமாம்
அங்கு அனைவரும் நன்றாக பேசினார்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன
ஆந்தை ஓகே தோழர் புரிகிறது ஏனென்றா நம் வெ வெளியூருக்கு சென்று விட்டதன்றால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் யாரிடம் பேசுவோம் யாரிடம் பேச வேண்டாம் என்று சொல்லி சிரித்து பயமாக இருக்கும் இந்த மாரி ஆட்கள் வரும்பொழுது அந்த பயம் கொஞ்சம் அதிகரி த்து நாம் அவாய்ட் செய்து சென்று விடுவோம் அல்லவா
ஆமாம் தோழர் இன்னும் ஊருக்கு சென்று இருக்கிறீர்களா
ஆ தோழரே நானும் சென்றேன் நான் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு சென்றேன் சமீபத்தில் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு நீர்வீழ்ச்சிற்கு சென்று அது வந்து சுமார் ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் போயிட்டு நூறு கிலோமீட்டர் போவதற்கே கும் திருப்பி வர்றதுக்கு மொ த்தம் இருநூறு கிலோமீட்டர் ஆகிவிட்டது நானும் என் நண்பனும் ம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு அது ஒரு வாரத்தில் டிஸ்சு எடுத்து நாங்கள் இரு சக்கர வாகனத்தில் தான் போனோம் இரண்டு இரு சக்கர வாகனத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் இருபத்தி இரண்டு பேரும் இன்னொரு இருசக்கர வாகனத்தில் மூன்று ஏனென்றால் நான் நினைத்தேன் இவர்கள் போமாட்டார்கள் பிளான் போட்டு விட்டு விடுவார்கள் என்றுதான் நான் நினைத்தேன் கடை சி வரையும் நான் கன்ஃபார்ம் பன்னவில்லை ஆனால் அவர்கள் கடைசியில் போ போகறார்கள் என்றவுடன் நான் கன்ஃபார்ம் செய்துவிட்டேன் அ பிறகுதான் நாங்கள் போனோம் ஆனாலும் அது ஒரு நன்றாக இருந்தது அரு மையாக இருந்தது சொல்ல போனால் ஏனென்றால் நண்பர்வுடன் நாம் செல்லும் இடம் எதுவாக இருந்தாலும் ரொம்போ அருமையாக இருக்கும் நாங்கள் போனது ஒரு நீர்வீழ்ச்சி என்றதால் அங்கே நீர் இருந்ததை நாங்கள் நன்றாக குளித்தோம் அது பத்தாததுக்கு வந்து அது வந்து மிகவும் எப்படி சொல்றது என்றால் இந்த படத்தில் வந்த மாரி ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்கும் இந்த பாகுபலி படத்தில் வரும் வரும் மாரி அது அளவு இல்லாட்டி அதன் பாதி இருக்கும் சின்னதாக இருக்கும் அதின் கீழே வந்து நீர் அதிகமாக இருக்கும் சு ற்றி ஒரு சர்க்கல் மாரி அந்த தண்ணீரானது சுமார் பதினைந்து அடி கீழே இருக்கும் நீச்சல் தெரியாதவர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக முழ்கிடுவார்கள் அதற்கு அவர்கள் சேப்டி கார்டை கொடுப்பார்கள் லைஃப் ஜாக்கெட் என்று அழைப்பார்கள் அதை வந்து நாம் தனியாக காசு குடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் பிறகு வந்து அந்த இடத்தில் செல்வதற்கான என்ட்ரி டிக்கெட்டும் வெகிக்கள் பார்க்கிங் டிக்கெட்டும் ஆகும் காஸ்ட் மொத்தம் இந்த ஜக்கெட்டும் என்ட்ரி டிக்கெட்டும் அ அ பர்சன்க்கு ஒரு டிக்கெட்டும் ம் மொத்தம் சேர்ந்து எல்லாமே ஐம்பது ரூவா தான் தோழரே அந்த எடத்தில் பிறகு வந் து அந்த நுழைவாயிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் உள்ள போனால் தான் நம்மளு இந்தந்த நீர்வீழ்ச்சி வரு நானும் என் நண்பரும் ஒரு ஐந்து பேர் மொத்தம் நாங்கள்லாம் சென்று நன்றாக புகைப்படத்தை எடுத்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக நீராடி அந்த நீரில் நீச்சல் அடித்து து பிறகு வந்து விட்டோம் தோழரே இதுதான் தோழரே
நல்லது தோழரே என்னால் அறிய முடிகிறது எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப் பீர்கள் என்று
அதுதான் தோழரே அதில் ஒரு இன்னல் நேரிட்டதன் ட்ரால் என் நண்பனின் மொபைல் போன் காணாம போய் விட்டது அவனிடம் நான் லைசன்ஸ் இருக்கிறது பத்தாததற்கு அதில் நான் ம் காசும் இருக்கிறது அதை பார்த்துதான் எங்கள் மி மிகவும் பயந்து விட்டோம் பிறகு அங்கு போய் நான்கு பேரை விசாரித்தால் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்றுனார்கள் பயம் அதிகரித்தது பிறகு வந்து அந்த நீர்வீழுச்சியில் நாங்கள் நீராடும் பொழுது எங்களோட துணிகளை வைக்கும் எடத்தில் தேடி பாத்தோம் அப்பொழுது கெடைத்துவிட்டது ஒரு ஒரு நிமிடம் உயிர் போயிரு உயிர் வந்தது என்று
நீங்க சொல்லும் பொழுதே என்னால் அறிய முடிகிறது தோழரே எனக்கே திபீர் என்று நிமிடங்கள் மாறிவிட்டது
ம் அதுதான் தோழரே பிறகு நன்றாக கடித்து விட்டது பிறகு அருமையாக வீட்டுக்கு வந்து விட்டோம் தோழரே அதுதான் தோழர் செரி தோழரே உங்க கூட பேசுனது மிகவும் நன்றி நேரம் முடிஞ்சது என்று நெனைக்கிறேன் அடுத்த காலில் நீங்க இணையுங்க
நல்லது நான் மீண்டும் அழைக்கிறேன்
ம்